வணக்கம் வணக்கம்
என்னடி சவுண்டா இருக்கு கொஞ்சோ
என்னோடுக்கு என்னோட பின்னாடியா
ஆமா ஆமா ஆமா
ரொம்பவா
ஆமா ஆமா என்ன இருக்கீங்க இப்ப நீங்க கரெக்டா
நா கரெக்டா ரூம்ல தா படுத்துனு இருக்கே அப்பதான சேரி கால் வந் கால் வந்ததுவுமே உக்காந்து கதக்காணிய போட்டு படுத்தே சேரி இப்ப வெளிய போறோமா
ம் ஆமா ஆமா போங்க ஏனா ரொம்ப பின்னாடி சவுண்டா இருக்கு எனக்கு ஆடியோ கரெக்டா இருக்கா
ம் உங்களுது நல்லா இருக்கு
ம் அப்புறோ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க
இப்பதா வெளிய போயிட்டு வந்தே
ம் எங்க போயிட்டு வந்தீங்க
வீடுக் வீடு தேட போனே
ஆமா இந்த வீடு தேடுறது தா இருக்கதுலயே வந்து ஒரு கொடுமையான ஒரு இது
கண்டிப்பா அதுவு இந்த புரோக்கர் இல்லாம நம்மளா தானா போய் தேடும் போது இருக்கே எல்லா ம்
அதுவு இந்த பெட்டு நாய்கள் வளர்ப்பு நாய்கள்லா வச்சிருந்தோன்னா இன்னு ரொம்ப கஷ்டோ ஏனா அவுங்களுக்கு அனுமதி வாங்கறது சிலர் வந்து மு சிலர் இல்ல பலர் வந்து வேணானுதா சொல்லுவாங்க நாய்க்குட்டி இருந்தா ஏனா என்ன நெனச்சி அவுங்க வேணானு சொல்றாங்கனு நமக்கு தெரிய மாட்டுது ஆனா யாருமே வந்து ஒத்துக்க மாட்றாங்க என்ன காரணம் தெர்ல
ம் கரெக்ட்டு தா நீங்க சொல்றது ஏனா அவுங்களுக்கு பயோ நம்ப சோ நம்ம வீடாச்சே நம்ம நம்ம பொருப் புலதா எல்லா இருப்பாங்க அது ரெண்டு எதாச்சி ஒன்னு பண்ணி நா யாராச்சி கடிச்சி அது ரெண்டு எதாச்சி ஒரு பிராப்ளமா இருக்கு அப்டின் ஒரு சிலர் பாப்பாங்க ஒரு சிலர் தெரிஞ்சவங்க விட்ருவாங்க இல்ல தேவ பட்றவங்க விட்ருவாங்க
ஆ இப்டி எல்லாருமே நெனச்சா ஆ சிலர் வந்து வாடக வீட்ல இருக்கவுங்க நாய்க்குட்டி வச்சிருக்காங்க என்ன பண்ணுவாங்க எல்லாரு வந்து கொஞ்சமாச்சி புரிஞ்சிக்கிணு அவுங்க வீடுதா அது ஓகேதா நம்ம அத ஒன்னு பண்ண முடியாது உள்ளியே தான இருக்கு எந்த பிரச்சனையு வராது உள்ளயே இருக்கறதுதான அப்டினா கொஞ்சோ புரிஞ்சிக்கிட்டா நல்லா இருக்கு
அவுங்க வந்து எந்தெந்த நாய் வழக்கணு எந்த நாய் வளக்கக்கூடாது தெரிஞ்சி வச்சிட்டு அதுக் அதுக்கு அதுக்கே ஏத்தமாரி அவுங்க ரூல்ஸ் போட்டா ஓகே ஏனா ஒரு சில ஒரு சில ஃபைட் நாயு சண்ட போட்ற நாய்ங்க இருக்கு வேட்ட நாய் இருக்கு ஒரு சில பெரிய பெரிய நாய்ங்கள்லா இருக்கு அதெல்லா அலோடு இல்ல இந்த நார்மலா சின்னச்சின்ன நாயிலா ஓகே வளத்துக்கலா பூனை குட்டி வளத்துக்கலாம் அதே மாரி நான் சொன்ன ஹலோ சுத்தமாவே எதுமே பண்ண கூடாது அப்டின்னானா அது கொஞ்சோம் சேரி
ஆமா ஆமா யாரோ வந்து என்ன சொல்றது
ம்
அ அவங்களோடைய இதுக்குதான் பாக்குறாங்க மத்தவங்களோடைய மனப்பான்மைல இருந்து பாக் க மாட்றாங்க அவங்களோட மனப்பான்மையில இருந்துதான் அவங்க வந்து பாக்குறாங்களே
ஆமா அது வந்து என்ன பண்ண முடியும் அது அவங்க அவங்களோட விருப்போம் அவங்கவங்க வீடு டேய் நம்ம வேணா நம்ம ஒரு சொந்த வீட ஒண்ணு வாங்கிக்கலாம் இல்ல சொந்த வீட ஒண்ணு கட்னா நம்ம விருப்பந்தான்
சொந்த வீடு வாங்றது கட்டுறதுன்றது இப்ப இருக்கிற நெலமைல வந்து ரொம்ப கடினம் இதுக்கு முன்னாடி ஒரு இருவது வருஷோம் முன்னாடி முப்பது வருஷோம் முன்னாடிலாம் கொஞ்சோம் கஷ்டப்பட்டாச்சி நம்ம வந்து எப்படின்னா வாங்கிடலாம் இப்ப இருக்கிறது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டே மூணு கோடின்றாங்க ஒரே ஒரு அப்பாட்மெண்ட்டே
ஆமா ஆமா பரவால்ல ஆனா என்னனா இப்ப நம்மளுக்கு நம்ம வ கண்டிப்பா இப்போ நம்ம வீடு கட்றத விட நம்ம வாங்றதுனா எனக்கு தெரிஞ்சி கொஞ்சோம் நல்ல விஷயமா எனக்கு தோணுது ஆனா கட்றோண்னா நம்ம சென்னைல கண்டிப்பா நம்மளுக்கு எடோம் நம்மளுக்கு கெடைக்கவே இப்படி இப்ப இருக்கற சென்னைல கெடச்சா அது ஒரு கோடி க அ அது என்னதா தெரு உள்ள இருந்தாலும் அந்த எடோம் கோடி கணக்கில தான் போவும் அதுவே மெயின்ல மெயின்ல அது மெயின் மெயின் எடமா இருந்தா மெயின் ரோட்ல இருக்கற எடமா இருந்தா சொல்லவே வேணா அது கண்டிப்பா இருக்கியோ எதோ அதனால நம்ம எதாச்சி ஒரு சென்னைல அப்பார்ட்மெண்ட்டு வாங்கி வாங்றத விட்டு நமக் கட்டிட்டு நம்ம கட்ற விட ஆல்ரெடி சென்னைல கட்டி வச்சிருக்கிற வீட நம்ம ஒரு லோன் போட்டு வாங்றது எனக்கு தெரிஞ்சி பெஸ்ட்டு
இப்ப நம்ம வீடுனா நம்மளுக்கு புடிச்ச மாரி கட்டிக்கலாம் அது நம்ம வீடு ஏனா வாடகை கூட விட்டு அது கூட நம்ம இது பண்ணிக்கலாம் இப்ப அபார்ட்மெண்ட் நம்ம வாங்கி அது ஓன் பண்ற மாதிரி தான் இருக்கும் அதுக்கும் மெயின்டெனன்ஸ் எல்லா கொடுக்குற மாரி இருக்கும் மாச அதுவே பத்தாயிரம் ரூபாய் வாடகை மாரி போகும் இல்லைங்களா
ஆமா ஆனா நம்ம கட்னோன நம்ம சென்னைக்கு வெளியேதான் இருந்து கட்டுவோம் நம்ம இது நம்ம நம்ம தொழில் வாழ்வாதாரம் வந்து கொஞ்சம் நம்ம அறி போடுறோம்
ஆமா ஆமா
இப்ப நம்ம வெளியே எதனா வெளியே நம்ம சென்னைய விட்டு வெளியே நம்ம வந்து தொழில்லாம் இங்க இருக்கும் நம்ம சென்னைக்கு விட்டு வெளியே இருப்போம் நம்ம நம்ம வந்து பயணத்துக்கே நம்ம நம்ம நேரம் எல்லாம் சரியா போயிடும் அப்புறம் வாழ்க்கைல கொஞ்சம் இது பண்ண முடியாது பாக்க முடியாது நம்மளுக்கு வருவோம் வே வேல வீடு வேல வீடு அப்டியே போயிடுமே தவிர நம்ம ஒடம்பும் நம்மளுக்கு கெட்டு போயிடும் ரெண்டாவது நான் சென்னை நம்மளுக்கு வாழ்வு நம்மளுக்கு தொழில் எங்க இருக்கோ அது பக்கத்துலே நம்ம ஒரு அஞ்சு கிலோமீட்டரும் இல்ல அட்லீஸ்ட் ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ள ஒரு வீட பாத்துட்டு சொந்த
ஆமா ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் ஆனா வந்து இப்ப இருக்கிற நெலமைல வந்து அப்பாட்மெண்ட் டே நம்மோ வாங்குனாலுமே அதுக்கு இ எம் ஐ அதுக்கே வந்து ஒரு பதுனஞ்சு இருவத்தி ஏழு வருஷத்துக்கு மேல ஆயிடும் போல இருக்குது
அப் அது அந்த அப்பாட் மெண்ட்ல தா நம்ம லோன் போட் ட்டு நம்ம வாங்கணு அது மூணு கோடின்றத் து நம்ப ரொம்பவே க கஷ்டோ ஏனா இங்க ஒருப்ப எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அ தென்னீசி தென்னையிலயே மிக பெரிய தட்டியனம்னு சொல்லப்படுது எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பில்டிங் அது வந்து எங்க வீடு பக்கத்லா சொல்ல முடியாது சென்னையில இருக்கு யாருன்னா அது எங்க வீட்டு பக்கத்துலதா சொன்னாங்க அதா எங்க இருந்து பாத்தாலு அது தெரியுது அதுனால சென்னையிலேயே மிகப்பெரிய ஒரு பில்டிங்குன்னு அத சொல்றாங்க அது வந்து எப்டி பாக் த்தாலு ஒரு மூ ரெண்ரைல இருந்து மூன்ற கோடி வரைக்கு ஒவ்வொரு வீடு வந்து
ம் ம்
அதுவு கொஞ்சோ டாப் ஃபுளோரு நம்முளுக் அது கொஞ்சோ நல்ல ஒரு ஹைலட் டேங்கஃப் ஃபுளோரு அதாவதுல்லா கொஞ்சோ எப்டி சொல்றது டிமேண்டா இருக்கற மாரி ஒரு நல்ல அது அதுக்கே அந்த மாரி போவோ தேட்டருக்கு
ஆமா ஆமா ஆமா ம் அங்க நறையா வாமினி பீசு நறையா இருக்கு அதுக்கு சேத்தே இது வாங்குவாங்க இப்போ வந்து நம்மோ ஒரு அப் அப்பாட் மெண்ட்டே நம்ம வாங்குணோன் வெச்சுக்கோங்கள த்ரீ பி ஹெச்சு கே ஃபோர் பி ஹெச்சு க்கே அந்த மாரி எல்லா அதுக்கு வந்து மெயிண்டனன்ஸ் ன்னு ஒண்ணு வாங்குவாங்க பாத்தீங்களா அதுதாங் கொடுமையே சொந்த வீடா இருந்தாலுமே மெயிண்டனன்ஸ்ஸுனு மாசோ ஒரு அமோண் ட்டு வாங்குவாங்க அதுதா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரோ கிட்ட வந்துரு அதுக்கு நம்ம வா வாடகையிலயே இருந்துட்டு போயிர்லாமே
சொந்த வீடுன் வாங்குறான் மெ ஆல்ரெடி இந்த சின்ன சின்ன வீடுங்க கட்டி வாடக விட்ருப்பாங்கள்ல ஒரு ரெண்டு அடுக்கு மாடி வீடு மூணு அடுக்கு மாடி வீடு கட்டி அதுல ஒரு நாலஞ்சு ஞ்சு வீடு வாடகட்ட அந்த மேரி வீட்ட நம்ம வாங்கி அதுல ஒரு வீட்ல நம்ம தகுதி மிச்சத்த நம்ம வாடக இல்லன்னா அந்த வீட்ட வாங்கி நம் கொஞ்சோ கொஞ்சோ கொஞ்சோ ரினிவல் பண்ணி நம்ம அங்க தங்க ஆரம்பிச்சாதா கரெக்டா இருக்கு அதாவது உங்க சொந்தக்காரங்கல்ல உங்க மாமா ஒருத்தரு பண்ணாரு பாத்தீங்களா
ஆமா ஆமா
அந்த மாரி நம்ப எதாச்சு ஒன்னு பண்ணா நம்ப கொஞ்சோ நல்லா இருக்கு ஏனா அப்பாட்மெண்ட்டுன் போம் போது மூணு கோடி நாலு கோடினு போ முடியாது நம்மளால
ம் ம் ம் அது வந்து அப்பார்ட்மெண்டா வாங்குனாலு நல்லாத்தா இருக்கு ஆனாஸ் சொந்த வீடு வாங்கறது சொந்தமா நம்ம வீடு அப்டின் சொல்ற மாரி இருக்காதுல்ல
ஆமா ஆமா அது யாரோ கட்டிருக்காங்க அவுங்க எல்லா நம்ப இது பண்ணனு அது இல்லாம பக்கத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லா நறையா இருக்கு இதப் பண்ணக்கூடாது அத அது நம்ப சொந்த வீடு மேரி நம்மளுக்கு தோணாது ஆம்மா நம்மளுக்கு அது சொந்த வீடு மாரியே தோணாது எதோ ஒரு ரூல்க்குள்ள மாட்டினுர்க்கா அந்த மாரிதா தெரியு அதா நம்ப அப் அபாட்மெண்ட்டு மாரி போகாம நம்ப இத வாங்கனது நம்மளுக்கு எடமு கைல இருக்கு ஒரு வீடா இருக்கு நம்ப எப் எப்ப வேனா இடிச்சுக்கலா எப்ப வேனா அது அத வந்த ரினி இடிக்காம ரினிவல் கூட பண்ணிக்கலா போறது பெஸ்ட் இப்டி போன நம்ளுக்கு ஒரு கோடிக்குள்ளயே நமளுக்கு நம்ளுக்கு ஒரு சில நல்ல வீடு கூட கெடைக்கு
ஆமா அது கட்டுறதுக்கு நா ஒரு ஐம்பது லட்ச ஆகுனு வைங்ள ஒன்றல்ல ஒன்ற லட்சத்துக்குள்ளே முடிஞ்சிடு
சிஸ் இங்கதா நம்ளுக்கு கம்மி ப்ரைஸ்லே நெறைய எடொ கெடைக்குது
இல்ல அதெல்லா ரொம்ப தள்ளி ரொம்ப தள்ளி அதெல்லா ரொம்ப வெளிய
அதுதா அதுதா நம்ளுக்கு அது அப்ப ரொம்ப வெளியேன்னு சொல்லன்றத விட செ சென்னை க்கி கொஞ்சொ பக்கத்துல இருக்றதுன்னு பாத்தா எனக்கு தெரிஞ்சு ரெட் ஹில்ஸ் தா
திருவ திருவள்ளூர்
திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தா வரு கரெக்ட் தா ஆனா அதுதா எ தெரிஞ்சு சென்னை சென்னைக்கு அடுத்தது அதுதானு சொல்ல ஆத அது அத தாண்டா அந்த தாம்பரம் அந்த சைடு அதெல்லா ரொம்ப தள்ளி போயிடு இப்ப என்ன செய்விங்க ரெட் ஹில்ஸ அ ரெட்ஹில்ஸ் நெறைய கம்பெனிலா இப்போ வந்துச்சி ஒரு வீட்ட பாத்து ஏனா நம்ம வந்து இப்ப வந்து நம்ம ரெட் ஹில்ஸ தா லாங்கு அத கொஞ்ச அத திருவள்ளூர் டிஸ்டரிக் அப்டின்னு பாக்றோ இன்னு ஒரு பத்து இருவது வர்ஷொ கழிச்சி இது அதுக்கு நல்லா டவலப் ஆயிச்சுன்னா நம்ம இப் அப்பவே வாங்கி போட்ருக்லா போல கம்மியா இருச்சு எடொ அப்டினு நம்ம யோசிப்போ அந்த மாரியோசிக்கற மாரி வெக்க கூடாது அது நம்ம அதுல இப்போ வந்து ஒரு எடொ நம் நல்லா டெவலப் ஆயிட்டு வந்தா அந்த எடத்த வந்து எவ்ளொ சீக்கிரொ முடியுமோ அவ்ளொ சீக்கிர வாங்கி போட்டுறான்னு
ம் ஆமா ஆமா அது வாங்கறது தா இப்ப பிரச்சனயே எங்க வீட்டு பக்கத்துல கூட ஒரு வீடு கட்டியிருக்காங்க மூணு அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியா தெரில மூணு பேரு சேந்து எடத்த வாங்கி இடிச்சுட்டு அந்த எடத்த சூப்பரா கட்டிருக்காங்க மூணு பேருக்கு மூணு ஃப்ளோருன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா கட்டிருக்காங்க
அந்த மூணு பேருக்கு மட்டுந்தா அந்த வீடு எக்ஸ்ட்ரா வ வாடகையெல்லா கெடையாது
அப்டினு நெனைக்கிறே கட்டனு இந்த மாரி கட்டனு இந்த மாரி கட்டனா கூட ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரு ஒன்னா ஒத்துமையா இருக்க மாரி இருக்கு
ம்
இந்த மாரி ஒரு நாலு பேரு அஞ்சு பேரு மாரி காசு போட்டு எடத்த வாங்கி அந்த மாரி நா கட்னா கூட ரொம்ப நல்லா இருக்கு என்னா நினைக்கிறீங்க நீங்க
கரெக்ட்டு தா நீங்க சொல்றது கரெக்ட் தா
ம் எனக்கு இந்த மாரி பண்ணனு ஆசே
ம் ம்
நல்லா இருக்கு அது நம்மளுக்கு புடிச்ச மாதிரி நம்ம சொந்தக்காரங்களா நம்ம கூடியே இருக்க மாரி எங்கனா போணா கூட ஒன்னா போனா
அ யார் இப்ப அந்த கால ரெடியா இருப்பா இந்த மேரி கொஞ்ச ரொம்ப ர ரேர் தா இந்த மாரி ஆளால்லா கெடைக்க
புரியல
நா வந்து என்ன பண்றது இத பத்தி நம்ம அப்பறமா வேணா ஏன்னா விசாருச்சி விசாருச்சி நாமளுக்கு போன் பண்றே கொஞ்ச நேர கழிச்சி
ஆ சரி ஓகே